ஹலோ வணக்கங்க என்னங்க பண்றீங்க
நா வேலைக்கு போய்ட்டுருக்கேங்க கேக்குதுங்க
ஹலோ கேக்குதுங்லாங்கா ஃபஸ் து ஃபஸ்ட்டு உங்ளுக்கு ஹலோ கேக்குதுங்ளா அ அ
ம் அ நா சாப்டே நீ சாப்டீங்ளா
நானு சாப்டேங்க என்ன சாப்புட்டினி நீங்க
நா பிரியாணி சாப்டேங்க நானே செஞ்சு சாப்டேங்க நீங்க என்ன சாப்டீங்க
நானு பிரியாணி தாங்க சாப்டே இன்னிக்கி பரவால்ல நீ நீங்களு ஒண்ணா சாப்டுருக்கோ ரெண்டு பேரு ஒரே ஃபுட்டு சேம் பிச்சுங்க
அ சேம்
படுக்கலீங்ளா இன்னு தூக்கோ வர்லியா உங்களுக்கு
என்ன பண்றீங்க
நானு படுத்துட்டு தாங்க இருக்கே தூக்கோ வர்லனு சொல்ட்டு
அ எங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச்ட்டிருந்த பேசுறே
நீங்ளா ஹலோ
கேக்குதுங்ளா ஹலோ
வாய்ஸ்சு பிரேக் ஆவுதுங்க உங்க வாய்ஸ்சு சவுண்ட் கேக்குதுங்க சைடுல இவ்ளோ கேக்க கூடாதுங்க
அ சேரி
ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ அ கேக்குதுங்க
பேசுங்க ஏ சைலண்டாவே இருக்குறீங்க
ஒங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப புடிக்குமாங்க
எனக்குல்லா ஸ்போர்ட்ஸ்னா பயங்கரமா புடிக்குங்க பட் என்னனா நா வெளயாட போறதில்லீங்க ஸ்போர்ட்ஸுக்கு ஆனா நா இன்ட்ரெஸ்ட் இருந்து ஆனா நானா யூஸ் பண்ணிக்ல டென்னிஸ்சு எல்லாமே புடிக்குங்க பட் நா ஒரு படிப்ஸ்சுங்க நானு நறியா படிக்குவங்க அதுலே போய்ட்டேங்க நானு விளையாட்டுலலா நானு இன்ட்ரெஸ்ட்டு காட்லேங்க நானு ஆமா படிப்புனா ரொம்ப புடிக்குங்க எனக்கு நீங்க இன்னா படிக்கிறீங்க இப்போ படிச்ட்டீங்ளா வேலைக்கு போய்ட்ருக்கீங்களா
இல்ல இப்ப தா காலேஜ் படி
காலேஜ் படிக்போறீங் நீங் இப்போ நீங்க இப்போ டூவெல்த்து முச்
நீங்க நீங்க நீங்க வந்து டென்னிஸ் வெளாட்வீங்ளா
டென்னிஸ்லா நல்லா விளாயாடுவேங்க நானு
ஆ சின்ன வய்சுல வெளாடுவீங்ளா
ஆ நல்லா டென்னிஸ் விளயாட்வேங்க நீங்க டென்னிஸ்லா வெளாட்வீங்ளா
நா சூப்பரா வெளயாட்வேங்க நா ஸ்டேட் பிளேயருங்க
ஸ்டேட் பிளேயரா பரவால்லங் எனக் கொஞ்சோ கத்துக் குடுங்க நானு ட்ரைனிங் குடுத்தீங்னா நல்லா விளையாடுவே நானு
சேரிங்க சேரிங்க நாளைக்கு நா கத்து தரேங்க
ஒங்ளுக்கு வீட்ல யாருங்க இருக்குறாங்க அம்மா அப்பால்லா ஒண்ணாருக்கீங்ளா இல்ல என்ன வழி இங்க இருப்பீங்ளா நீங்க இருக்றாங்ளா ஆ
ஆ பொண்ணு பேருல லட்டு
ம் அவ ஒங்க சிஸ்டருங்ளா அவுங்க செல்லமா லட்டுன் கூப்டுவீங்ளா ஓ சிஸ்டருடைய டா ட்ர்ங்ளா
ஆமா சிஸ்டரோட டாட்டர்
ஓ ஹோ ப்றோ புடிக்குமா உங்க தங் ஒங்க அக்கா பொண்ணல்லா தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்ளா ஓ ஒரே என்ட்ரன்மெண்ட் தா ஒங்ளுக்கு அவுங்கள வச்சுன்னு ஜாலியா பேசிட்டு ஒரே ஜாலில இருக்கீங்க
ஜாலி தாங்க எனக்கு அவுங்க அந்த ஒரு நாளே போன டைம் பாஸ்க்கு
டைம் பாஸா இருக்குது ஒங்ளுக்கு ம் பரவால்லைங்க எனக்குல்லா அப்டி யாருமே இல்லைங்க நான் ஒரேஒரு
ம்
யார்கிட்டயு பேசாம இருக்றதுங்க எ தம்பி ஒருத்தே இருக்கறாங்க
அ சொல்லுங்க
அவ போறா ஃப்ரண்ட்ஸ் அவே பாட்டுக்கு அவே ஜாலியாருக்கறாங்க
ம் தம்பி ஒங்ளுக்கு ரொம்ப புடிக்குமாங்க
புடிக்கு பட் எனக்கு எ தம்பிக்கு நறிய ஏஜ் டிஃப்ரென்ஸ்னால அவே கூட கொஞ்சொ அட்டாச்மெண்ட் எனக்கு கெடயாதுங்க அவே பாட்டுக்கு அவுங்க இருப்பா நா பாட்டுக்கு நா இருப்போங்க
ஆ நல்லா ஜாலியா பேசுவீங்ளா எப்டிங்க பேசுவீங்க
பேசனா ஜாலியா பேசுவங்க ஆனா எனக்கு ஜாலியா பேசுதுக்கு டைமே இல்லிங்க நா ஒரு டீச்சருங்க ஒர்க் ப்ரஷர்லே போறதுனால அந்த மாரி என்ட்ருமென்ட் பண்றது ஜாலியா பேசுறது ஆ ஆமாங்க
நா புரிஞ்சுக்கிறே
ஆ ஆ
ஆ ஒங் கல்யாணோ ஆய்ச்சுங்களா
அம்மா என்னா பண்றாங்க எனக்கு கல்யாணொ ஆய்ச்சுங்க அம்மா என்ன பண்றாங்க ஒங்க வீட்ல அம்மா வேலைக்கெனா போறாங்ளா
அம்மா வீட்ல இருக்காங்க வேலைக்கு போறதில்ல அம்மாக் ஒடம்சர்யில்லங்க நா தா பாத்து ஆஸ்பிட்டலுக்கு கூட்டிப் போறே டெய்லியு
அப்டிங்ளா
ஆனா வேலைக்கு போய் காசு
சோ இப்ப காலேஜ் போகமா வீட்ல இருக்கத்துனால அம்மா பாத்துக்குனு அப்பா பாத்துக்கனு போயினு வந்துனுகிறைங்களா
ஆமாங்க உங்க வீட்டுல எப்டிங்க இருக்காங்க நல்லா இருக்கிங்களா
எங்க வீட்டுல நானு எயா வீட்டுக்காரு இந்த பச எங்க ரெண்டு பொண்ணுங்க
ஆ
ம் மொத்தோ நாங்க நாலு பேரு ம் எல்லாருமே நல்லா இருக்காங்க எங்கா ஃபேமிலி எங்க மாமியார் இருக்கறாங்க எங்க மாமனார் எறந்துட்டாரு
ஆ எல்லா இருக்கறீங்க எந்த ஊர்ல
அ நாங்க இருக்குறோங்க பெரிய ஊர்ல உங்களுக்கு அந்த ஊர் சொன்னா உங்களுக்கு தெரியாதுங்க அது ரொம்ப இன்டீரியருங்க அது
எந்த ஊருங்க வெளிநாட்டு மல மேலே இருக்குறீங்களா
ஆமாங்க அது ஒரு மாரி கிராமங்க கேக்குதாங்க பேசத்து கிராமங்க ரொம்ப அது ஆமாங்க ம் உங்களோட நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குறாங்களாங்க
எப்டிங்க வர்லாறு ஹலோ ஆ எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிறாங்க எங்கனா போயினே எங்க ஆ நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கிர கிராமத்துல கரண்ட் வராது எப்டிங்க உங்களால அ கரண்ட் சுச்சுவேஷன ஹேண்டல் பண்ண முடியுது
இல்லைங்க இப்ப இப்பல்லா அந்த மாரி இல்லைங்க முன்ன நறைய இருந்துச்சி சுச்சுவேஷன்லா கரண்ட் கட் ஆஃபர் செய்யறதெல்லா இப்பல்லா அப்டி இல்லைங்க நல்லதா இருக்குதுங்க
நல்லா இருக்கா
ஆ கரண்ட்லா நல்லா கரெண்ட் எல்லா கரெக் கட்டாகாம எந்த கஷ்டமு கிடையாதுங்க நல்லா ஹாப்பியா என்விரான்மென்ட் நல்லா இயற்கை நெறைய நெறஞ்சதுல்ல சோ நல்லா இருக்குதுங்க அந்த ப்ளேஸ்சே ஆ
ஆ சேரிங்க தண்ணி எல்லா வசதி எல்லா நல்லாருக்குங்களா
தண்ணி எல்லா வசதியுமே இருக்குதுங்க பம்பு செட் ஜாலியா குளிச்சுக்குனு இங்க நேச்சரு மாங்கா தோப்பு தென்னந் தோப் ப்புல்லா இருக்குதுங்க ஜாலியா விளையாடிக்கின்னு ஜாலியா பண்ணிக்கினு நாங்க பாட்டுக்கு இரு
அ சேரிங்க என்னா நீங்க கிரிக்கெட்லா விளாடி
என்க் கிரிக்கெட்ல விளையாட தெரியாதுங்க
சின்ன வயசுலங்க
சின்ன வயசுக் கூட நான் விளையாட்னதுல்ல அ ஹாங்க நா நொண்டி பட்ட அந்த மாரிதான் நான் விளையாட் நொண்டி பட்ட விளையாடுவே வெட்டிப்பெட்டிலா விளையாட்றது ஆமாங்க சைட்ல நெறைய இது அது கபடி ஆ ஸ்கிப்பிங்கு
கபடி ஆ
ஆங்க ஃபுட்டு நானு எனக்கு அந்த ஃபுட்லா இன்ட்ரஸ்ட் எனக்கு இல்லைங்க செஞ்சி குத்தா நல்லா சாப்புடுவோ செய்ய தெரியாதுங்க அது மாரில்லா எனக்கு வந்து சாதோ சாம்பாரு ஆமாங்க நா ஒரு ஃபுட் பைத்தியங்க சார் நல்லா சாப்டுவே புடிச்சா மட்டு சாப்டுவேங்க புடிக்கல சாப்ட மாட்டே நா
ஏங்க எவ்ளோ பேர் கஷ்டப்பட்றாங்க ஏங்க நீங்க சாப்பாட்ட வேஸ்ட் பண்றீங்க எல்லாமே சாப்புட்னுங்க
வேஸ்ட் லா பண்ண மாட்டேங்க நானு அது செ சாப்பாடு செஞ்சி கீழ கொட்டுறத்து இதெல்லா எனக்கு புடிக்க புடிக்காதுங்க எதுவா வந்தாலு சாப்ருவே நிறைய சாப்ட மாட்டே புடிச்ச நிறைய சாப்டுவ புடிக்கலன்னா கம்மியா சாப்புட்டு அ வந்துருவ இப்ப நீ தனியா படுத்து தூங்குவீங்ளா இல்ல அப் பா அம்மா நீங்களா ஒண்ணா படுத்துபீங்களா
நானு அம்மாவு லட்டுன்ன ஒரு ரூம் ல படுத்துக்குவாங்க
இப்ப அம்மா படுத்து இருக்குறாங்ளா
ஆமா ஆமா வேல பாக்க
நானு எங்க பசங்க நாங்க எங்க எனக்கு ரெண்டு பொண்ணு நானு ஒண்ணா படுத்துப்
ஆ செரி நாளைக்கி எத்தன மணிக்கீங்க
நாளைக்கு எத்தன மணிக்கி சொல்லுங்க
எத்தன மணிக்கு ஸ்லீப்பு இரு எடுங்க
நா நாள ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கெட் எழுந்துருவங்க வாக்அப் ஆய்டுவங்க ஆற்ற மணிக்கி எழுந்துட்டு சமுச்சு முச்சிட்டு ஏழ்ற மணி வெளியா வந்துட்டுன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்புட்டு கெளம்புவது கரெக்டா இருக்குங்க எட்ர மணிக்கி பஸ் வந்துடுங்க நா டீச்சருங்க பஸ்ஸ புச்சிட்டு ஸ்கூல் போயிடுவங்க
ஆ செரிங் ங்க செரிங்க பசங்கெல்லா நல்லா பாத்துக்குறீங்ளா
நல்லா பாத்துக்கறேங்க ஹலோ
ஆ எல்லா எப்டி உங்ளுக்கு புடுச்சுருக்குதுங்ளா பசங்கள எல்லா
ஆங்க அதனால பசங்கெல்லா எந்த பிரச்சனை இல்ல ரொம்ப கேரிங்காக்கறாங்க நல்லா பாத்துக்கறாங்க செஞ்சுகிறாங்க
இல்லல இல்ல அப்டில்ல கம்ப்ளீட் பண்ணேறேங்க புரியல அப்டி இப்டி சொன்னேக்காங்கள
எந்த புள்ளைங்க
ஹலோ கம்ப்ளீட் பண்ற ந கட ஹலோ
கம்ப்ளைண்ட் பண்றாங்களா அவ என்ன பத்தி உங்க கிட்ட
கம்ப்ளைண்ட் பண்றாங்க எப்டி முடியல வீட்ல சாப்பாடு செய்ய மு
ம்
இல்ல இருக்கா ஹலோ ஹலோ
ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க ஹலோ
ஹலோ
ஹலோ சொல்லுங்க கேக்குதுங்க ஹலோ
ஹலோ
ஹலோ கட் பன்னனு சொல்லு ஹலோ கேக்குது லைன் நல்லா கேக்குதுங்க நீங்க சொல்றது கேக்குதுங்ளா
கட் பண்ணாததி
போதுங்க
கட் பண்ணாத கட் ஹலோ கேக்குதுங்ளாங்க ஹலோ சார்
ஏ ஆ சொல்லுங்க
ஆ ச நீங்க என்னாங்க பண்றீங்க இப்போ படுக்க போறீங்ளா
விராட் ஃபோன் பாத்துனேக்கிறானா
எங்க டாட்டர் ஒரு ஃபோன் பைத்தியங்க ஃபோன் பாத்துட்டே தாங்க இருப்பாங்க அவுங்க
ஆமாங்க டாட்ட ஃபோன் பைத்தியங்க அந்த ஃபோன் பைத் பைத்திய அவுங்கள் கொஞ்ச சொல்லி க அந்த ஃபோன பாத்த கண்ணு வலி சொல்றது இல்லீங்ளா
ஆமாங்க அதெல்லா ஒரு பேட் டாப்பிங்க அதெல்லா ஃபோன் பண்ண கூடாது சொல்லிதாங்க பண்ணிருக்க நானு
ஆ கொஞ்ச வான் பண்ணுங்க பண்ண இதெல்லா பாக்க கூடாதுனு
சரிங்க நானு வான் பண்றங்க அவங்களுக் கண்டிப்பா சொல்ற ஸ்டூடன்ஸ்லா என்ன நீங்க அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நா அடுத் த கால்ல உங்கள மீட் பண்றங்க ஆ ஆ ஓகேங்க கட் பண்ண கூடாதுன் நா சொல்றே